ஓ ஆஹ் ஆ ஆ கேக்குது சிஸ்டர்
ஆஹ் ஓகே ஓகே எனக்கு லைட்டா பசி வர ஆரம்பிக்குது நம்ம
ஆஹ் நா இப்ப நா முனே சமைப்பே ரொம்ப பசியா இருந்துச்சுன் சொல்லிட்டு
சேரி சேரி நானு மதியானோ ரைஸ் மி ச்சாயிடுச்சு எனக்கு ஆஹ் அதே கொழம்பிருக்குது அத தோசையோ சப்பாத்தி எ போட்லாம் அப்டின்னு நெனச்சே ரைஸ் இருக்கு ரைஸ் முடுஞ்சாத மாவு இரு குது பத்தலைனா தோசைய ஊத்திக்கலா அப்டின் சொல்லி பிளான்ல இருக்க
நீங்க ஹஸ்பண்ட் ஒரு கொழந்தையா
ஆ ஆமாமா
ஓகே ஓகே ஆஹ் நா கால் பண்ண நெறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தா எல்லாருமே மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் அப்டிதா
செரி செரி வேற என்ன ரெசிபி உங்களுக்கு பிடிக்கு ஃபிஷ் கொழம்பு வப்பிங்களா
ஊஹூ அது நமக்கு தூரோ எவ்ளோ வச்சாலு டேஸ்ட் வராது அதனால அம்மாவோட சைடது அம்மா என்ன வைக்க உட மாட்டாங்க ஆமா ஒரு நாள்தா வச்சே எடுத்து ஊத்திட்டாங்க
இல்ல நா சொல்ற மாரி நீங்க வெச்சுப்பாருங்க டெம்ட் ஆயிருவீங்க நா ஒரு நா ஒரு நா ஒரு ரெசிபி சொன்னெ ஒருத்தவங்க டெம்ட்டாயீ எனக்கு மீனு வேணூ அப்டின் சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்த நாள் நா வைகோணு மீன் கொழம்பு வெக்க மீனு வாய்ன்டு வந்து தரெங்ளா இல்லையான் கேட்ருக்காங்க வீட்ல அது வந்துட்டு என்னனா மீன் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோணு அப்புறோ வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அ வெங்காயோ பச்ச வெங்காயோ பெரிய வெங்காயமே பெரிய வெங்காயோ பச்சை மொளகா சீரகோ மிளகு ஒரு தக்காளீ
ம்
தேங்கா இவ்வள மட்டுந்தா இந்த ஐட்டம் மட்டுந்ஸா அரைக்கோணு ஃபுல்லாமே நல் ஆமா எல்லாத்தியுமே வெங்காயோ நெறையா ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயோ நம்மளுக்கு கொல ஆஹோரே நிமிஷோ வெங்காயோ வந்துட்டு நம்மளுக்கு நம்ம பெரிய ஃபேமிலியா இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயோ நெறையா யூஸ் பண்ணோணு அப்பதா கொழம்பு நெறையா வரு செரியா தக்காளி ஒண்ணு ரெண்டு மட்டுந்தா தேங்கா ஒரு மூடி நெ நல்லா கொஞ்சோ தரமாவே தா தாரளம்ன்னா ரொம்ப தாரளமா இருக்க கூடாது ஆக்சுவலி புளி கொழம்பு மாரி இருக்கனு புளி கொழம்பு செரி இது மீன் குழம்புனாவே கொஞ்சோ புளிப்பா இருக்கோனோ ஆக்சுவலி எனக்கே புளிப்பு புடிக் கக்காது ஆனா மீன் கொழம்புனாவே புளிப்பு புளிப்பாதா இருக்கோனு சோ வந்து ட்டு நம்ம வந்துட்டு வெங்காயோ நெறைய எடுத்துட்டு ரெண்டு தக்காளி மட்டு எடுத்துட்டு கொஞ்சோ தேங்கா சீரகோ மெளகு அப்றோ வந்து பச்ச மிளகா இது மட்டு தா இது மட்டு போட்டு ஃபுல்ல நல்லா பேஸ்ட்டா அரைச்சறனும் நெகு நெகுல்லா இருக்கக்கூடாது பேஸ்டா நல்லா அரச் அரச்சிட்டு அப்றோ வந்துட்டு தாளிப்பு கொடுக்கு போது வந்துட்டு என்ன பண்ணணுன்னா எண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் எது நம்மளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அந்த எண்ணெய் ஊத்தி ஊத்தி கடுகு வெந்தயோ இதெல்லா நல்லா பொரிஞ்சி வரப்பு சின்ன வெங்காயோ பூண்டு இத ரெண்டையு ஆ சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உங்கிட்ட உரல் இரு இருக்குமா சின்னத உரல்ல கை இஞ்சி இது ஆ அதுல போ ஆ அதுல போட்டு போட்டு இடிச்சு அந்த இல் எண்ணெயில கடுகு வெந்தயோ போட்டு தெரியல அதுல போட்டுட்டு அ கொஞ் நெறையாவே கருவேப்பில போடனு கருவேப்பிள்ள நல்லா ஸ்மெல் வரும் மீன் கொழம்புக்கு கருவேப்பில தா மெயின்னே அப்றோ அந்த இஞ்சி சின்ன வெங்கா இஞ்சி இல்ல பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி எல்லாம் சேக்கவேண்டா நெறைய பேரு ஆக்சுவலி மீன் கொழம்புக்கு இஞ்சி பூண்டு வே சேப்பாங்க இஞ்சியே சேக்கவே கூடாது ஆக்சுவலி பூண்டு அரைக்கவே கூடாது இஞ் இதுக்கு மீன் கொழம்புக்கு பூண்டு வந்து இடிச்சி போடணு அது வாய்க்கி வரும்போதுதா நல்லா டேஸ்ட்டியா இருக்கு அப்போ நல்ல அது வந்து நல்லா இதா இதுல வரோணு நல்லா கொஞ்ச லைட்டா ப்ரவுன் கலர்ல வரோணு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த மசாலாவ போட்டுட்டு அ நல்லா புளி வந்துட்டு நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ எவ்ளோ புளிப்பு வேணுமோ அவ்ளோ வந்துட்டு ஊத்து நல்லா கரைச்சு ஊத்திட்டு அ மசாலா ஒரே நாலே நாலு ஐட்டம் மசாலா செய் என்னென்ன தெரியுமா உப்பு உப்பு மசாலா ஐட்டத்ல வருமானான்னு கே க்காத உப்பு மஞ்சத்தூளு தனியா தூளு மெளகா தூளு இவ்ளோ தா நாலு ஐட்டம் மட்டு தா மீன் கொழம்பு ஆமா இது வந்து த தனியா தூள்ல நெறையா போடணு மொளக மிளகாதூள் நம்மளுக்கு எவ்ளோ காரம் வேணுமோ அவ்ளோ போடணு தனியா தூள் வந்து ரொம்ப ஆமா அப்டியெல்லா இல்ல நம்மளுக்கு எவ்ளோ காரம் வேணுமோ அவ்ளோ போட்டுக்கலா மெயினா தனியா தூள்தா கொழம்போட அந்த மீன் கொழம்புக்கு ஸ்மெல் அந்த இது ஒரு இது க்கே கிரே அந்த இந்த பதத்துக்கு வர தனியா தூள் மெயின் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இவ்ளோதா இந்த மசாலாஸ் மட் மட்டும்தா நம்மளுக்கு எவ்ளோ புளி இது வேணுமோ போட்டுக்கண்ணு கொஞ்சமா வெள்ளோ
ஆ
கொஞ்சமா வெள்ளோ போடனு நெறைய போட்றக் கூடாது கொஞ்சமா என்ஹான்ஸ் பண்றக்கு நெறைய நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க யூடியூப்ல நெறைய வெள்ளோ போடுவாங்க
நா இப்போ தா கேள்விப்படுறே வெள்ளோ போட்றதே
ஆ ஹ செரி செரி சர்க்கர போடக் கூடாது மத்ததெல்லா எதுவுமே இருக்காது நாட்டு சக்கரையு யூஸ் பண்ணக்கூடாது வெள்ளம் மட்டும்தா கொஞ்சமா போடணு ரொம்ப அல்ல அத என்னன்னு சொ அந்த டேஸ்ட்ட் வந்துட்டு உனக்கு அந்த புளிப்புக்கு அந்த டேஸ்ட் செரி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோ அப்ப வந்துட் நீ வந்து அவ்ளதா அவ்வளதா ரெசிபியே நல்லா கொதிக்கி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் பி த்றீ மின்ச நல்லா கொதிக்க விட்டுட்டு அ ஒரு ஃபைவ் அ அப்புறம் மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இறக்கிட்டன்னா ஓகே ம் மேல வந்து கொத்தமல்லி தூவ்சுனா முடிஞ்சு
ஆ
செம்மையா இருக்கும் இப்ப வந்து மின்ன நா என்ன பண்ணுவே மின்னாடி மின்னத் அத்னா அதாவது அன்னிக்கு வச்ச அன்னிக்கே பிஷ் எல்லா முடிச்சிருவே அடுத்த நாளு அப்பள இருக்குல்ல அப்பளம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சூடா அதுல வந்துட்டு இந்த கொழம்பு ஊத்தி அல்ல மின்னத்துனால பொரிச்சிறுபோல்ல அந்த சின்ன வெங்காயோ பூண்டு அது வந்து ஒண்ணுொண்ணு அதுல எடுத்து வச்சி அந்த குழம்போட் நல்லா பெசைஞ்சு ஒண்ணுண்ணு எடுத்து வச்சு அந்த அப்புளோ எடுத்து வச்சு வாயல வச்சு நோன்ச்சுக்கோ அடுத்த நாளு செம்ம எம்மியா இருக்கோ
ஆ நீங்க சொல்றதே நல்லா இருக்கு கேக்க ம்
அந்த மாதிரி செம்ம எம்மியா இருக்கோ மின்னதுனால மீனு மீன் அடுத்த நாள் வச்ச மீன் ககொழம்பு அடுத்த நாள் வச்சி அப்பதா செம்மையா இருக்கோ அப்பிடின்பாங்க அந்த என்ஹன்ஸ்ல்லா எறங்கி இருக் அந்த வெங்காய பூண்டுக்குள்ள அது அடுத்த நாள் தா அந்த மீனை விட எனக்கு அந்த வெங்காயம் பூண்டுல வச்சு சாப்பற் அதாவது நல்ல ப்றவுன் கலர்ல வச் இருப்போமா அது டேஸ்டியா இருக்கு ஒனக்கு அந்த மீன்ல வந்து சூடா ஏ சூடு படுத்திக்க அந்த மீன் ககொழம்ப சூடு படுத்திட்டு சாப்பாடூ சூடா இருந்துச்சுன்னா அதுலப் பெனஞ்சிட்டு அந்த வெங்கயோ சின்ன வெங்காயோ ஒன்னு ஒரு பூண்டு வச்சி கொஞ்சமா அப்பளோ பொரிச்சு வே அதுல கொஞ்சொ வச்சு அப்படியே வாயல வச்சா செம்மயா டேஸ்ட்டியா செம்ம எம்மியா இருக்கொ ஆ வெச்சு அப்ப அடுத்த நாள் மீன் இல்ல ஆனா அப் அப்ளோ வெச்சி சாப்ட்டா கொழம்பு மட்டு தானே இருக்கு ஆக்சுலி புளிக் கொலம்பு இப்ப அதயா பு புளிக் கொழம்பு மாதிரிதானே இருக்கோ சோ அந்த அ அப்பளோ வச்சு சாப்பிட்டீங்ன்னா செம்மா டேஸ்ட்டியா இருக்
நா மீன் குழம்பு மட்டு தா மீன் சாப்பிட மாட்டே குழம்புல உள்ள மீன் அவ்தானா எனக் தெரியாதா நாட்டு மீனா இருந்தா சாப் சாப்பிடுவேன் மத்த மீன்லாம் எனக்கு பிடிக்காது சாப்பிடறதுக்கு உம் ஆனா கொழம்பு ரொம்ப புடிக்கும் தோச இட்லிக்கில்லா ரொம்ப புடிக்கும்
செரி செரி செரி
ம் ஏ ஃப்ரெண்டு இப்பதா மேரேஜ் ஆனா கோயம்புத்தர் தா அவ இப்ப வந்திருக் கா நாளைக்கி ரிசப்ஷன் நாளிக் ஆமா
இப்ப வருவீங்களா
இல்ல இல்ல மேரேஜ்கக்குயிட்டோ ரிசப்ஷ்ன்க்கு வர மாட்டொ
செரி செரி தெ செரி இன்னொரு டைம் மீன் குழம்பு வச்சுன்னா நீ வெயீ இந்த மாரி வச்சு குடு அவங்க அம்மா என்னாடி மாந்திர பண்ண அப்டின்னு கேட்பாங்களா இல்லையன்னு மட்டும் பாரு
பாருங்க நா வச்சது அப்டியே எடுத்து ந வந்து பாக்குறோ காணோ எங்கடான் பார்த்தா பூட்டி கெடக்கு ஏன்னா எங்க அம்மா அப்ப மீன் கொழம்பு ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு
ஆஹா நீ இப்புடி வெச்சு குடு உங்க மம்மி உனக்கு ஒரு ஜுவல்லே போ வாங்கி குடுக்க சொல்லீலா அந்த அளவுக்கு அப்டி இருக்கோ ஆக்சுலி இது ஆ எ எங்க மம்மி ரெசிபி ஆக்சுலி எங்க மம்மி இந்த ரெசிபிய மறந்துட்டாங்க அவங்க வயசாயுடுச்சு கொஞ்சோ சிக்ஸ் அறுவது வயசு ஆயிடுச்சு அந்த மாரி ஆயிடுச்சு இந்த ரெசிபி அவுங்க மறந்துட்டாங்க இப்ப அவுங்க வந்து அ அவுங்க வந்துரி இந்த மார் அரச்செல்லா வெ வெக்க மாட்டாங்கோ வெறு இந்த தனியா தூளு மெளகாத்தூளு மட்டு போட்டு வெய் க்கிறாங்க நல்லா இப்போ எந்த மெள என்னது ஆ வெங்காயோ பூண்டு மட்டு நல்லா வனக்கீட்டு அந்த மசாலாவ் மட்டு போட்டு வெச்சுராங்க இப்ப போட்டு அந்த மீன் எறக்கிற்றாங்க இதெல்லா வந் ந்து அந்த இப்போ அந்த சைடு என்ன கன்னியாகுமாரி அப்டீ அந்த சைடு எப்ப பாத்தாலு மீன் சாப்புடுவாங்க பாருங்க அந்த ஆ அந்த சைடுலா இந்த மாரிதா சிம்பிளா வெச்சுருவாங்க அதுலயே வந்து அந்த
ஓ ஒரு மாரி தாளிக்கிலா மாட்டாங்ளாமே
ஆமாம்மா தாளிக்க மாட்டாங்க எங்க வீட்ல தாளிப்பாங்க நா சொல்றே சும்மா அதாவது அரைக் க்காம வெப்பாங்க அப்டீன்னு சொல்றே அவுங்க எப்டி வெப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்ல இந்த மண் சட்டி எடுத் த்துக்வாங்க தக்காளி ஆ ம் இந்த புளி அ வ புழிய தக்காளிக்கு கூட அப்படியே முழுசா விடுவாங்க புழிய ஆமா க்காளி வந்து புழிஞ்சு அதுலியே விட்ருவாங்க மஞ்சத்தூளு உப்ப புளி மஞ்சத்தூளு அ இது கல்லுப்பு போட்டு நல்லா அதுலயே பெனஞ்சு விட்டு ட்டு தக்காளிய அப்புறோ வந்து பூண்டு ஆ சின்ன வெங்காயோ அப்புறோ வந்து புளித்தண்ணி தனியாத்தூளு மொளகாத்தூளு கருவேப்பெல்ல எல்லாத்தியு போட்டு அப்டியே சட்டிய வெச்சு கொதிக்க வெச்சு மீன் போட்டு எறக்கீருவாங்க
ஆ அதா நா பாத்துருக்கே இந்த மாத்ரி வித்யாசமா இருக்கு
அதா சொல்றேல யூ ட்யூப்ல பாத்து எல்லாம் மே எல்லா வெரைட்டீலயு எல்லாமே கத்து வெச்சுருக்கே ஆமா
செரி அல்வா நா பண்ணி பாக்குறே எனக்கு ஆசயா இருக்கு அது பண்ணனோனு சொல்லீட்டு ம் ஜவ்வரிசி
ஜவ்வர்சியா ஓகே ஓகே
மீன் கொழம்பு வெக்கிணு ஆனா ஆனா எங்க அம்மா என்ன நம்மி குடுக்குறதா ரொம்ப பெரிய கஷ்டோ ம்
செரி செரி
அவுங்க பயப்படுவாங்க என்னது குடுக்குது ஆ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவுங்க எல்லாத்தியு பண்ணி வெச்சடுவாங்கம்மா வல போடுறது மீன் எல்லாத்தயு பண்ணி வெச்சிருவாங்க நீ ஜெஸ்ட்டு தாள் ச்சு மட்டு ஊத்தீடுனு சொல்லி கெளம்பிடுவாங்க ம் அது வீடியோ கால் பண்ண சொல்லி பாத்துட்டே இருப்பாங்க நீ வீடியோ கால் பண்ணு நா பாக்குறே பாக்குறே பாக்குறே
ஆஹா சேரி சேரி சேரி இப்டி மட்டு பண்ணி குடுங்க உங்க வீட்ல நெக்ஸ்ட் டைம் நீயே வெயுமா போன டைம் வெச்சது செம்மையா இருந்துச் ச்சு அப்டீம்பாங்க அந்த மார்தா சிக்கிற்றாங்க நா வீட் ட்ல ரொம்ப சிக்கீட்ருக்கே இங்க போனாலு என்னய சமைக்க வுடுவாங்க எனக்கு அடுத்தவ கையில சாப்டோன் ஆச ஆனா எல்லா பக்கமு நாந்தா சமைப்பே அதுதா பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது ஆனா ஆ அவுங்க வீட் ட்ல அவுங்க வீட்லே ஆக்சுவலி நெறைய பேருக்கா அவுங்க ஹலோ ஆ அவுங்க வீட்ல அவுங்க அம்மா அப்பா அவுங் தம்பி தம்பி ஒய்ஃப் ப்ப கொழந்தைங்க அவுங்க அக்கா அவுங்க அக்கா வை அவுங்க அக்கா ஹஸ்பண்டு கொழந்தைங்க
ஆ
அந்த மாரி நறய பேர் இருக்காங்க மொத்தமா வந்தாங்கன்னா மொத்தமா எல்லா கேங்காதா வருவாங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க சேர்ந்தாங்கன்னா நம்ம மட்டும்தா உளூ உருளுவோ நம்மதா அங்கிக்கு இங்கிக்கி ஐயய்யோ ஓ அதுவே அவங்க சமைக்கிறே அப்டின்னு சொன்னா ஹோட்டல்ல வாங்கி இல்ல விடுமா அப்படிம்பாங்க ஈஸியா சொல்லுவாங்க வாய் இது பண்ணாம ஏ ஹோட்டல்ல வாங்லா விடுமா அப்டின்னா நா சமைக்கிறே அப்படின்னு சொன்னா சரி சரி ஆ அ ச அ கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஆமா எல்லா டிஸ்ஹூ நா தா செய்வே ரேம்ப ஆமா மெயினு அப்பப்ப ஹெல்த் பண்ணுவாங்க கொஞ்சோ ஆனா எங்க வீட்டுக்காருக்குதா பொறுக்காது வந்து திட் திட்டிக்கிட்டே இருப்பாரு நீ ஒருத்தியே எதுக்கு இவ்ளே வேல செய்வேன்னு அப்படின் சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கெடப்பாங்க ஆமா அப்புறோ அவங்க அக்காவ திட்டுவாங்க அவ ஒருத்தி மட் து வேல செய்வாங் நீ எப்ப பாத்தாலூ சும்மா கிண்டல அடிச்சுட்டு டியே இப்ப கலாஜ் பண்ணி சொல்லிருவாரு எப்ப பாத்தாலு கடைசியில போயி சும்மா நின்னு பேர் வாங்கிக்கிறத் இங்கி அப்டின்னு சொல்லி சொல்லி கலாய்ச்சுட்டு அவ் அந்த அவ மட்டுமே எவ்ளோ நேரந்தா வேல
இப்ப சமச்சாலுமே எல்லாரு சாப்ட்டு லாஸ்ட்லதா நம்ம சாப்ற மாரி இருக்
அப்பட் அப்படியெல்லா இல்ல நா தா ஃபர்ஸ்ட் உக்காந்துருவே என்னாலல்லா த்யே அடக்க முடியாது அந்த விஷயத்துலா ஆமா ஹ நெக்ஸ்ட் இதுல எங்க இதுல எங்க வீட்ட பத்தி சொல்ற பாருங்க கேட்டிங்னா ஷாக் ஆயிருவே அப்டியே
சேர் சேரி
சேரி ஓகே ஃப்ரீயா இருந்தா மெசேஜ் பண்ணு கால் பண்றோ
சாப்ட போறீங்ளா
இல்ல இல்ல கால் பண்ணு இன்னொரு கால் பேசிட்டு சாப்ட் சொல்லு
கி ஓகே ம்